லோ
ஹலோ கேக்தாடா
என்ன பண்ற
சும்மாடா இவ்ளோ நேரோ கேம் வெளடாடியிருந்தே
ந கேமு நல்லா ஆட்ர போல்தே
கேம பந்தய போலான்றாங்க
ஆ
தடா செர்தா பசங்ளுக்கு ரெடி பண்ணுக்கற அய்ய நா பசங்கள ரெடி பண்ணுகிறன்டா ஒரு பத்து பேரு இருந்தாய் போயருவன்டா
சூப்பர்ரா
ம் மொத்தோ மூணு தேரு பாத்துட்டு வந்துக்கறன்டா
மூணு தேனா
ஆ ஒன்னு ஒன்னு மலத்தேனு மீதி ரெண்டு போட்டதே பாத்துட்டு வந்துரா பிலீடிங்கேங்குதுன்னு தெரியுமா
மலத்தேனு வறியா
ஆமா ஆமா மழ தேன்ல தான கை வெக்கல மால வேணா வா யேச்சுன்னுக்கிறே கை வெச்சா அது காலி
அது உசார ஏற்னும்டா அதலா எக்யூப்மெண்ட்ஸ் தேவ
அதுதா சேரி இந்த பூட்டத்த தம்த்த அம்த்தவர்கு இது இருக்மே அவர்தேனு
ஆ
அத்ததா காலி பண்லாம்டு ரெடி பண்ணுக்குறோ
கத்தன்னு அதுக்கு நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் கூ அது ஏதோ போடு போட்டு ஏருவாங்க பாரு
அதான்டா ந்த துணி இன்ன போடுனது புக போட்டா போயிருமானா கொசல்லா
கொசு இல்லடா அது
ஒரு பையன் நா பண்றா இந்த யூ டி யூப்ப பாத்துட்டு அவன் சொல்லுறான்டா ஏய் இப்பத்தேடுன யார் அ அது என்ன பண்றதே இன்னா வேணு
அது இப்பதா சும்மா தா வ தூங்கிப்பன்னா எந்தேன் பனு பதினொன்ற மணிக்கு எந்தன்டா
ஏந்து பல் வலிகிட்டு சாப்ட்டு இப்பதா உக்காந்தே
சூப்பர்ரா
பார் செவன் செகண்ட்ஸ்
ஓ
யாரு அது பக்கத்துல
அதா பசங்க வந்து சொல்லல அதா பின்னாத்திருக்கிறா அவன்
ஆ சாப்ட்டியா இல்லையா
சாப்டேன் சாப்டேன்
என்னா சாப்பாடு
செஞ்சாங்க ஏதோ ஒன்னு என்னா சேய்ய தெரிலடா எனக்கு
என்னா சாப்ட்டனே தெரிலயாடா
ம் காலேஜ் வந்தா பிரிச்சு சாப்பிடலா
ஆ
ம் வீட்டு்ல இருந்தா ஏதோ ஒரு சாப்பாடு சாப்புடுவேன்ந்தா
சூப்பர்ரா
வெறுப்
இன்னா சாப்பாட் புரில
வெறுப்பா இருக்கிறதே ஆ
ஏ என்னாச்சு பசங்க குட்துன்ருக்குதா
பாசக்கோட ந்தல்லாம் காலேஜ் இந்தாலு பயங்ரமா இருக்கு ஒரு நாலு போறதே தெரியாது
காலேஜ்ல இருந்தா அப்ப ஜாலியா பேசினு இருப்ப எவன்ட்டயா
ஆ வீட்டுலக்குது ஒன் டே யாருந்தாலு பேசதுக்கு ஆளு இருக்க மாட்றாங்கடா வெறுப்பகுதே
ஆ
அ அதா ஒரு நாள்ன்றது ரொம்ப லேட்டா போதுறா அநியாயத்துக்கு காலேஜ் எல்லா சீக்கிரமா போயிடுது ஒரு நாளு எப்புடிதா முடியுதுன்னு தெரியாது
அது டைம் ஸ்பீடா போயிடு
ம்
ஆனா சாரு மேம்லா வர ஆரமிச்சிட்டாங்கன்னா அவ்ளதா சூப்பரா போகு டைமு
அவ்ள்தா
முடிஞ்சுடா மாப்பிள்ளன்னு ஆயிடு
அதுலா உலகத்துலயே அபூர்வம் மாரி தாண்டா ஃபர்ஸ்ட் இயர் வந்துர்றாங்கலாமே
அப்டியா
ஆமா ஆமா நம்பள் திங்க செவ்வ மட்டுதா புதங்கிழமல இருந்து சாவ அடிச்சிடுவாங்க
இன்னா இது புதன் கிழம என்ன டெட்டு
புத கிழம மொன்ன
புத கிழம தா ஒன்னேவா
ஆ இன்னிக்கு என்ன இருவத்தி ஆறா
ஆ
இருபத்தி ஆறுனா நாளைக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம் முப்பது செவ்வா கிழம முப்பது புத கிழம ஒன்னு எங்க தம்பி வேற ஃபோன் மணி வாடா நாளைக்கு டிரஸ் எடுக்க போலாம்னுக்கிறா
எய இந்த நம்ப கடையில இதுன்னா
ஆமாமா ஏய் நானா டேய் நம்ம டிபார்ட்மெண்ட் கேட்டா நீயே ஒழுக்கு எவ இதுல உத் தம்பி வேற வாடான்றாங்க டா
சூப்பரு
எச்சோடி அப்டி சொல்லிருச்சுரா ரொம்ப அசிங்கப்படுத்திச்சிரா நீ வரியா பிசிக்ஸ்சு ம்
படிப்பானா
டேய் அவ வந்து ட்வெல்த்ல நம்ம குரூப்தா டா எத்தா அவ அக்கிரி ஆக போயிட்டா இன்னா படிக்காத படிக்காத மாடு மாடு மேய்கட்டு ஆடோ பாத்துக்கலா
டேய் ரொம்ப கஷ்டமான குரூப்டா ஃபிசிக்ஸ்ச
அது என்ரா
ஃபிசிக்ஸ்சு கெமிஸ்ட்ரிலா எவ்வளோ கஷ்டமான குரூப்பு அட பாவி
வுடு ஏதோன்னு போட்டு
கொழந்த புள்ளிய எங்க சேத்து வெச்சுக்கிறா பாருங்க இவ
ஆ பெருமா பைய்யன்டா
கொய்ந்து புள்ச்சு இந்தே கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல போட்டிக்கிரியே நியாயமா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல
சார் வந்து மைக்ஸ்ஸு தானச்சு அய்யோ மைக்ஸ் அதோட செத் தின்
மேக்ஸ் ஒண்ணும் புரியாது அவனுக்கு அவள்தா
ஆ பிசிக்ஸ்சாது கூட ஒரளவு பரவால இன்டர்னல் மார்க்கனா கொஞ்சோ மன வரு
உம்
பிசிக்ஸ்னா எல்லா பதனஞ்சி எடுத்தா பாஸ் தாண்டா எல்லா சப்ஜெக்ட்ல பதனஞ்சு எடுத்தா பாஸ் ரா
பதனஞ்சு எடுக்கலா எடுக்க வுடுவாங்களா
ஏ எடுக்கூடாது கத்த ஒன்மார்க்க்லயே ஒன்மார்க்க் வராதுல்ல உம் ஒன் மார்க் வரு ஒன் மார்க் படிச்சா பாஸ்சுன்னு சொல்ல என்ட
ஒன் மார்க் எப்டி வரு
அது அந்த ஞாபத்துல அப்டி சொல்லடம்ப்பா
ஆமா அப்புறோ டென்த் த்து பிளஸ் ஒன்
வெறுப்பா இருக்குது ஆ தா
ஒன்மார்கே கெடையாதுடா எப்பிட்றா டேய்
செரி விட்றாப்பா தெரியாத சொல்ட்ட
சூப்பரு பா வாழ்த்துக்கள் சொல்றியா அவனுக்கு
செரி ஏய் நேத்து வீட்டுக்கு போன பாத்தியா என்னைய பாதில இருந் ஓட்டியே பெஞ்சு கீழ வெச்சுட்டு போனியே
ஆ
செரி நானு எத்து பாக்கெட்ல வெக்கலானு போன் டேய் லாஸ்ட் எக்சாம்ல அதன பாக்கெட்ல வெச்சண்டா அந்த காயத்ரி பொண்ணு பாத்துகிச்சு டா
சூப்பட்றா
பாத்துட்டு என்னது அது என்னது அதுன்னு கேட்டுச்சு
அ
ஒன்னில்ல ஒன்னில்லன்ற கண்புச்சிச்சிட்ரா அது
சூப்பரா
நானு சொல்றே அது ஒன்னில்ல இவ சல்மான் வச்சிட்டு போய்ட்டு வந்தா விஜய் அப்டியே எதுக் சொன் எடுத்து வைச்சுக் சொன்னா
உம்
அப்டின் சொல்றேனா அவ வெச்சுட்டு போனா அது அங்கேயே இருகட்டு நீயே எடுத்துக்குன் வ அய்யயோ அப்பா
ரைட் ரா
என்னமா தெர்மா கேட்டாங்க சமாளிக்கிறதுக்குள்ள போதுபோதுன் ஆயிர்ச்சு டா
ஆ நா வந் சமாளிக்கனுமா
உம் நீ வேற அவுங்க நெனைக்க அவளதா மறச்சுட்டங்க நெனைக்கிறே ஆனா ரெண்டு நாள் இருக்குதுல மறந்துரோ
கேக்கோ பாரு எங்கனான் பாத்துச்சுனா ஏ நீயா கிட்ட குத்த அப்டின்ட்டு
அதுல ஒரு மேல தூக்கி போட்டுர்லா
ச் சல்மானா அங்க வெச்சட்டு போயிருந்தானா நா இருக் நா யூஸ் பண்ணிருந்தே சேர் அவ எங்கன்னா சாரிகீறு பாத்தர போறான்ட்டு கிறிஸ்டின் அத எத்துன் போய்யர்ரா நா ஸ் காலேஜ் வரப்ப வரேனு எட்டுன் வரசொல்றே அப்டின் சொல்டேன் சொல்லிடவா
எதோ ஒன் சொல்லு அது இப்டி கேக்காத பாத்துக்லா
கேட்டா பாத்துக்லா
ஆ இன்னா இது வேர ஒனா நால்யோட லாஸ்ட்டாமே
நாலயோடவா இன்னியோட லாஸ்ட்ரா
சிலத்ல ஒன் ஓ இன்னு இன்னியோட லாஸ்டா
ஆமா
என்னாது டா இது அப்ப நால்லந்து வராதா
ஆ ஹ திங்கெழமலந்து கணக்
ஒ திங்கெழம திரும்ப ஃபஸ்ட்லந்து
ம் ம்
இன்னாது ரா இது அப்ப இத்தனால மூணு மூணாட்டி கஷ்டப்பட்டு பேசினோ மூணு வாட்டி ரெண்டு வாட்டி கஷ்டப்பட்டு பேசிக்கிறேனே
சேரி சேரி அது உடு அது உடு அது வேனா அது வேனா
ஆ
இது ஏதோ தேனடிக்க போறன் சொன்னியே என்னாச்சி
மச்சா தேனு தா பிளான் போட்டுன்க்கிறாங்கோ
பெரிய பிளானோ
ஆ யாராரு கேளே இது என்னோட ஒரு வருஷ சின்ன பைய ஒருத்த இப்ப ஃபஸ்ட் இயர் பைய ஆறாத பைய ஆ அஞ்சாவது பைய மூணாவது பைய அப்றோ ஒரு கொய்ந்த ஒண்ணு ரெண்டு கொய்ந்த பாலடு கொழந்த ரெண்டு
ஐயோ பெரிய டீம் தா போல்தே
ஆ இவ்ளோ சேரி தேடா கோல்டு கூப்டுனு இருக்கா டா ஒரு பைய நா ஒ சேரி பெரிய பசங்களா இருப் இப்போட கூட அந்த அல்ல கொழந்தைங்கடா
நீ வோனா வோணா கொய்ந்தங்க கூட போவாத சொல்றத கேளு
அப்றோ அவன கூட்டுன் போய்ட்டு தேள் கொட்டிச்சிரு யாரு அவுங்க வீட்ல பதில் சொல்றது
ஆ அது வேற ஒன்னுக்குது கொய்ந்தங்கல மட்டு கூட கூட்டுன் போது எது பெரிய பசங்க ஊ ஈடு பசங்கோ இல்ல ஊ வந்து சொன்னியே ஒரு வருஷ சின்ன பையன் ட்ட அந்த பசங்கள கூட்டுன் போனா பரால கொய்ந்திங்கல ஏன்டா கொய்ந்தங்கள மொத கூட்
த
அவள்தா ஒன்னில்ல
இல்ல இல்ல அவனுங்க ஒரே வார்த்த சொல்றானுங்கோ அவங்கம்மா எதனா அவுங்கதெனா உன்ன யார்ரா தேநடைக்கு கூட்னு இவுங்க தா என்ன கூட்டுனு போணாங்கோ நீங்க தா கூட்டுனு போனீங்களா மேடா ஏன்டா பத்துரூமா போய்ட்டு பத்தரமா கூட்டு
ஆமா நம்மேல தூக்கி போட்றாங்க பலி
ஒண்ணுது தெரியுமா ம் ம் அதா சின்ன பசங்க வேணாண்ற
அது வுறா டேய் வீட்ல ஒரு ரெண்டு செருப்புக்குண்டா வீட்ல ஒரு செருப் காலேஜக்கு ஒரு செருப்புனு வீட்ல சின்ன செருப்பு கயட்டி வுட்டு போய்ட்டு காலேஜ் முடிச்ட்டு வீட்டுக் வந்து பாக்கற செருப்பே காணோடா ரெண்டு செருப்பு காணோடா நாய் தூக்கின் போறமா இருந்தா ஒண்ணு தா தூக்கின் போவு என்னடா ரெண்டு சைடு
சூப்பரா
அதல செருப்பே செரி ப
செருப்பு
எங்க போனாலு சுத்து
செருப்பு எடுத்துடு வரதுக்கு திருடர்களா வன்ட்டானுங்களா ரெண்டுத்தியிமா
ஒரு பயன அதுக்குன்னே சுத்துது சொல்ல தெர்ல ரெண்டு நாய் சுத்துதா அதுக்குன்னே
டே டே டேய் என்னடா இது கதையா இக்குது
உம் நம்பர மாறி இருக்குது
கதையா இக்குது உம் நம்பவே முல்லயே
என்னா பண்றது உம்
என்னாடா இது
மச்சா செருப்பே இல்லாம நடக்க நட பயணம் ஆயிருச்சிடா கடைசில
அ ஹே சேரி இரு ஃபோன் பண்றே அந்த லைவ் ஒன்னு டம்ப்ளைண்னு எல்லா எடிட் பண்ண வேண்டிருக்கு ஃபோன் பண்றே அப்பறமா
சேர்ரா சேர்ரா